ஹலோ ஆ நல்லா இருக்கீங்ளா
அ நல்ல இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க என்ன சமையலுங்க சாப்ட்டாச்சுங்ளா
என்னம்மா
சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டம்மா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்
என்ன சாப்ட்டீங்க
சாப்டங்க ரீசண்ட்டா என்ன என்ன மூவி பாத்தீங்க
என்ன சாப்ட்டீங்க
என்ன சாப்ட்டேனா சாப்பாடுதா சாப்பாடு தட்டைப்பயிர் கொழம்பு மா நீங்க வச்சேயே எ மார்னிங் வச்சது இன்னைக்கி சாப்பாடு அவ்ளக்கு சாப்டலண்ட்டு அதுவே சாப்ட்டுட்டோ
சார் ஓகே என்ன பண்றது என்ன இருக்க சாப்ட வேண்டியதா
ஆ மூவி பத்தி பேசல்லாமா மூவி எல்லா
முன்னருக்கே பாப்பேன் நா மூவில லேட்டஸ்டோட கருப்பன் பாத்தேனே
சேரி ஓகே ஓகே என்ன ஹீரோ புடிக்கு
எனக் அஜித் புடிக்கு
அஜித் புடிக்கீங்ளா செரி செரி அஜித் எல்லா படமும் பாத்திருக்கீகளா எனக்கு அஜித் புடிக்குங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
சொல்லுமா கேக்குதா இப்பதா கேக்குது எனக்கு ஆ தெர்லையம்மா என்ன ஆமா ஆமா ஆமா சொல்லுங்க
செரி செரிங்க ஆ அஜித் பட எல்லாமே பாத்துருப்பீங்ளா
ஆமா அஜித் பட எல்லாமே இல்ல அஜித் புடிக்கு
அஜித் புடிக்குங்ளா செரி செரி ஓகே ஓகேங்க எனக்கு சூர்யா புடிக்குங்க
ம் எனக்கு சே சூர்யா தனுஷ் அஜித் அந்த அந்த இதுல எ எல்லாருமே புடிக்கு ஆனா மேம் தப்பா நெனைக்காத விஜய் மட்டு பிடிக்காது
ஓ அப்டியா செரி செரி ஓகே ஓகேங்க ஆஹ அப்பறோ எ என்ன மூவ் என்ன எந்த மாரி மூவிஸ் எல்லா உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு இன்ட்ரஸ்டா பாப்பீங்க
இல்ல எனக்கு இந்த போலீஸ் படோ அந்த மாரியெல்லா ரொம்ப புடிக்கு டிடெக்டிவ் படோ அதெல்லா ரொம்ப எல்லாமே பாப்பே நானு நீங்க நீங்க எல்லா பாப்பீங்ளா உங்ளுக்கு யார புடிக்கு
எனக்கு அதா சூர்யா புடிக்குன்னு சொன்னனே சூர்யா அஜித்து
ஆ
புடிக்கு மேக்சிமம் ஆ எனக்கு த புடிக்காது அப்டின்னு சொல்லி ஆ அப்டி எல்லா இல்ல எல்லாத்தையு புடிக்கு காமன்னா ஆ சூர்யா ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக் கு அஜித் வந்துட்டு எனக்கு எப்டி புடிக் னா காதல் கோட்டை வாலி மெய்னா வாலில ரொம்ப புடிக் கு காதல் கோட்டை காதல் மன்னன் அப்றோ ரெட்ட ஜட வயசு ஆஸ் சை இந்த மாரி எல்லா மூவிஸ்சு எனக்கு அஜித்தா அந்த அந் காலகட்டத்தில் நடந்த எல்லாமே புடிக்கு
ஓகே ஓகே நல்ல விஷ்யந்தா அப்ப சூரியஸ்சனுக்கு அடுத்து பார் ங்களா கு சூர்யா இது
அ பாத்துட்ட பாத்துட்டேங்க ஆ பாத்துட்டேங்க ஆ ஒன் டைம் தா பாத்த இதுலியே வந்துருச்சு அ ப்ரைம்ல வந்துருச்சு
அ
ம் ஒன் டைம் தா பாத்தே அதே மார்ய சூர்யாவ்தே எல்லாமே புடிக்கு தோ எனக்கு சூர்யா ஜோ னா ரொம்ப புடி கு எல்லா எந்த மூவியு மிஸ் பண்ண மாட்டே அப்றோ சிம்ரன் சாங்ஸ் புடிக்கு சிம்ரன் புடிக்கு
சிம்ரான் புடிக்குமா எனக்கு அஜித்து புடிக்கு அ அப்புற அதே மாரி அத அதே போல வந்து த்ர ஷாலினி பம்ப் புடிக்கு அந்த மாரிதா ஆ சாரி ஸ் சரி அப்ற வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்ளுக் ரொம்போ வெள்யாட்டு கிள்யாட்டு சாங்ஸு மியூசிக் எதுவு இல்லயா
மியூசிக்கு கிட்டார்ல இன்டஸ்ட்டு பட் வந்து ஒரு டூ மந்த்ஸ் போன எனக்கு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னே சொன்னாங்ளா எனக்கு எதாவ்து புதுசா கத்துகோணும்போல இருந்துச்சு அது வந்து ப்ராக்டிஸ் லியே அவுங்க வந்து இது பண்ணதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமயே போய்டுச்சு அது மேல
சும்மா அதுக்கே ப்ராக்டிஸ்ஸே பண்ட்டுருந்தா எப்ப கத்துட் நம்ப வாசிக்கிற்து அப் போ இல்ல வெறு கத்துக கத் த்துக்கற்து ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்னு சொல்லிகோ ஒரு மந்த் எதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி குடுத்தாலோ மத்தபடி நாம்ப வாசிக்கிணு இல்ல அதுக்கப்புற வெறு ப்ராக்டிஸ்லே நம்ப வேல போயிட்ச்சுன் எப்டி அது இல்ல
ஆப் ஆமா ப்ராக்டித் தா வேணுன் சொல்லிட்டு அவுங்க பாட்ல குடுத்துட்டு அவுங்க பாட்ல போயிருவாங்க இதுவே எனக்கு டூ மந்த்ஸ்ஸா நடந்துச்சா அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிச்சி ரொம்போ கித்தார் வாசிக்கிதுன்னா ரொம்ப புடி க்யோ அ தௌசண்ட் ருப்பீஸ்சோ எயிட்ஹண்ட்ரெட்ருப்பீஸ்சோ சம் திங் எயிட்ஹண்ட்ரெடோ தௌசண்னோ வாங்னாங்க ஆமா மந்த்லி தௌசண் மந்த்லி மந்த்லி டூ ஹண்ட்ரெடு வீக்லி வந்து ட்வைஸோ ஒன்ஸோ வச்சு ட்வைஸ்ன்னு நெனக்கிற வீக்லி ட்வைஸு
ஓகே
அது தௌசண்னு டூ ஹண்ட்ரடு
கே மா தெளசண்ட் டூ ஹண்ட்ரெட் நம்ப நம்ப விருப்பத்துக்கு த்ரீ தெளசண் கூட குடுக்குல தப்பு கெடையாது ஆனா அது முழு சோ நம்ளு சொல்லி தரவா நம்ப்ளுக்கு அந்த அ டைமிங்ஸ்ல்லா அவைலபுளா இருக்கான்றது நம்ளுக்கு ஃபர்ஸ்ட் அத நம்ப டைம் நம் கம்பஃப்டபிள் இல்லயா
ஆம்மாமமமாங்க
டைம் என்ன நம்ம கத்துக்கணு நம்ப போன நேரத்துக்கு அவுங்க ஃப்ரீயா இருக்குணு அது டைமிங்ஸா எப்டி அது
டைமிங்ஸ் அங்க டைமிங்ஸ ஒன் அவர் தா ஃபோர் டு ஃபைவ் அப்டிங்கற மாரி ஒரு டூ டேஸ் மட்டுந்தா வீக்லி டூ டேஸ் மட்டுந்தா அ ப்ராக்டிஸ அப்டி சொல்லிட்டங்க அதுனால இன்டஸ்ட் இல்லாம விட்டுட்ட நானு அதயே
அப்டியா சேர் சரி ஓகே அது யா சே அந்தமே கத்துக்குற விஷ்யத்த வந்து நம்ப ஒரு இன்ட்ரஸ்ட்டா கத்துக்குட்டா தா நம்ப செய்ய முடியு இல்லயா இல்லங்க அவுங் அரகொறையா நாம்ப கத்துகுது அரகொற ஆயிட்டா நம்ப ஒன்னுமே பண்ண முடியாது
ஆமாமா குக்கிங் எல்லா நல்லா செய்வீங்ளா
ம் சம்ய கொ சம்யா குக் பண்ணுவே அசைவ சூப்பரா குக் பண்ணுவே நானு
ஓ சேம் டு யூ உங்க என்ன அசைவத்துல என்ன செய்வீங்க
எல்லாமே செய்வே
ஓகே பிரியாணி பிரியாணி ரெசிபி மட்டு எனக் சொல்லுங்ள
இப்ப சொல்லவா
ஆ சொல்லுங்க
இப்ப சொல்லவா ஒன்னு இப்ப இப்ப எத்தன பேர் இருக்றீங்க வீட்ல
நானு ஹஸ்பண்ட்டு பைய
அப்டியா மூணு பேருக்கானா ஒரு டைம்கானா அரை கிலோ போட்டா போது ஒரு டைம்கே அது ரெண்டு டைம்கே வந்துருல்ல உங்களுக்கு ஒரு கை தட்ட
ஆ ஆமா ஆமா
சாப்படுறத பொறுத்த இப்ப சிக்கன் பிரியாணி எனா அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க அரை கிலோ பம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க செரியா ஒரு ரெண்டு வெய் ஒ நல்லா மீடியம் சைஸ் வெங்கா ரெண்டு எடுத்துக்கோங்க அத வந்து நீட் நீட் நீட்டா குச்சி மாரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்ரோ எ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோ ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுடா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பன் எடுத்து அரச்சி வச்சிக்கோங்க
ஓகே
வென் தக்காளி கட் பண்ணி வச்சிக்கோங்க புதினா கொத்தமல்லி நல்லா கொஞ்ச குக்கர்ல குக்கர்ல வந்து எண்ண நல்லா கொஞ்சோ எண்ணெ மட்டு கொஞ்சோ தாரலமா இருக்கட்டு ஓகேவா கொஞ்ச வந்து பட்ட கிராம்ப எல்லா இருக்குல்ல ஸ்பைசி இதெல்லா
ஆம்மா ஆம்மா ஆம்மா
போட்டு தாளிச்சிடுங்க தாளிச்சிட்டு வெங்காயோ பூண்டு நல்லா கொஞ்ச பூண்டு நல்லா வதக்குங்க கொஞ்ச அப்டியே பொன்னீநிறமா ட்ட ஆ வெங்காயோ நல்லா கொஞ்சோ கண்ணாடி பதத்துக்கு வரட்டு வந்த பிறகு என்ன பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க
செரி செரி
அது அது வந்து அந்த பச்ச வாசன போன பிறகு அந்த சிக்கன் இருக்கு நல்லா கழுவி வச்சிருப்பீங்க இல்லயா அச்சக்கண்ணு எடுத்து போட்டுங்க சரிங்களா அதுக்கு கொஞ்ச டூ மினிட்ஸ் அப்டியே பாயில் ஆகட்டு அந்த எண்ணெய்யிலையே நல்லா வதங்கட்டு அதுக்கு அது கூடே கொஞ்ச மஞ்ச போட்டுருங்க சரியா போட்டுருக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்ரோ தக்காளி
விட்டு விட்டு கேக்குது ஒ ஒரு டைம் நல்லா கேக்குது ஒரு டைம் அப்படியே போயிட்டு போயிட்டு வர இந்த மாரி இருக்கு ஆ கேக்குதுங்க
ஆ எதவச்சி கேட்டுச்சு உங்ளுக்கு
கேக் கேக்குது விட்டு விட்டு போயிட்டு ஒ ஒ ஒரு ஒரு வேர்ட் வந்து விடுற மாரியு ஒரு வேர்ட் நா பேசுற மாரியு இருக்கு அந்த மாரே
சிக்கனு வந்து நல்லா கொஞ்ச நல்லா பைடு ஆகட்டு எண்ணெய்லே நல்லா ஃப்ரை ஆகட்டு அதுக்கப்ரோ அது கூட கொஞ் மஞ்சள் உப்பு போட்டுருக்கு தக்காளி சேர்த்து போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடு இன்னோ கொஞ்சோடு காஷ்மீர் மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி கா எவ்ளோ பசங்க எவ்ளோ காரோ சாப்டு நீங்க எப்டி காரனு எனக்கு தெரியாதுல்ல அதுக்க ஏத்த மாதிரி கார ரொம்போ உப்பு உங்க பதத்து போட்டுக்கங்க போட்டு மல்லி கொஞ்ச புதினா போட்டு நல்லா ப அது கூட நல்லா வதக்கி விட்டுருங்க செரிங்ளா வதக்கி தென்ன பண்ணுங்க இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து எடுத்திருக்கீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊத்துங்க
செரி செரி
ம் அரிசி ஒன்னு பாதிதா ஒன்னுக்கு ஒன்னு ஊத்தணு ஒன்னுக்கு ஒன்றரை ஊத்தணு
செரி செரி செரி ஓகே ஓகே
ஆம் அரிசிய பொறுத்தது கொஞ்சோ காஸ்ட்லியான அரிசி சென்னா ஒன்னுக்கு ஒன்றரை ஊத்தலா கொஞ்சோ கொஞ்சோ அ ஒன் ஒன் பிப்டி ருபீஸ் ஆச்சி ஏனா ஒன்னு ஒன்னு வந்து ஒன்ட உத்துனாலு அது ரொம்ப வெந்துரு
செரி செரி செரி புரிஞ்சிது புரிஞ்சிது
தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச உப்புக்கிப்பல்லா அது கரெக்டா ந பதத்த பாத்துருங்க பாத்துட்டு கொஞ்ச லெமன் ஸ் லெமன் பிழிஞ்சு விடுங்க
ஓகே மசாலா எந்த ஐட்டம் மசாலா எதுமே இது பண்ண மாட்டீங்க ஏட் பண்ண மாட்டீங்க
இந்த கேஸ்ட்ரிக் இருக்கு கொஞ்சம் அப்டியே ஜெல்லசி மாரி ஆய்டு ஓகேங்களா இந்த செஸ்ட் பெயின் அதெல்லா வந்துரு அதனால எதுமே போட மாட்டே இதேதா சேம் இதேதா அதுக்கப்றோ என்ன பண்ணுங்க கொன் தண்ணி ஒரு கொதி வரக்கூடாது கொதி வரத்க் முன்ன அரிசி கொஞ் ஒடகிட்டு போட்ருங்க அதுல போட்டுட்டு வந்தாலே போது
ஆ ஆ
அதுக்கப்றோ வந்துட்டு அ எரி பட்டுன் தொறந்து விட்றாதிங்க ஒரு ரெண்டு நிம்ஷோ விசில் வந்து பத்து நிமிஷோ அத தொறந்து விட்டுட்டு அது கொஞ்சு கொத்தமல்லி மேலாப்ல தூவி விட்டு திருப்பி மூடி விட்டுருங்க
செரி செரி செரி
அக்கா அந்த சூட்டலே சாப்பாடு சூப்பரா இதா ஒரு நல்லா வந்துரு சூ
செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே ஓகே
செரிக்கா
நா எல்லாமே நானு நல்லா செய்வே பட்டு் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக் குது அப்டின் சொல்லுவாங்க பட்டு வந்து எனக்கு ஃப்ளேவர் ஃபுல்லா செய்யோணு அப்டின் சொல்லிட்டு இந்த பிரியாணி மசாலா ஏட் பண்ணுவே ஆக்சுலி பிரியாணி மசாலா மீன்ஸ் அது வந்துட்டு பட்ட கிராம்பு ஏலக்கா மட்டு
ஓ நீங்க தனியா அரிச்சி வெச்சுக்கீங்கா கடைல வாங்கிப்பீங்ளா
இல்லல்ல தனியா ஆரச்சு நா நறையா விதமா செய்வே அரச்சூத்தி செய்வே நெறையா சின்ன வெங்காயோ பச்ச மெளகா மட்டு அரச்சூத்தி செய்வே லைட்டா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அதே அரச்சூத்தி செய்வே அதுலியே உன்னொரு வி தமா வந்துட்டு பட்ட கிராம்பு ஏலக்கா அதிய வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதை மட்டு அ ஃப்ரை பண்ணிட்டு பட்ட ஒரு அ ஹண்ட்ரட் கிராம்ன அ ஏ சாரி கிராம்பு ஒரு ஃபிஃப்டி கிராமு ஏலக்கா ஒரு ட்வெண்டி ஃபைவ் அந்த மார ஆக்சுலி இது வந்துட்டு எனக் கு ஒரு முஸ்லிம் கருவங்க சொல்லி் குடுத்தாங்க ஆக்சுலி அவுங்க பாய் வீட்டு அ பிரியாணிக்கு ரெசிபி வந்துட்டு அவுங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாரி செஞ்சு போடுங்க அப்டின் சொல்லீட்டு
அப்டி இல்லமா பைசஸ் போட்டமன்னா மசாலா போட்டா சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அவுங்க இல்ல ஒரு மாரி ஏப்ப ஏப்பமா வரு அதனால நிதி அந்த அந்த மார ஸ்பைசி ஆட்டமே சேக்கவே மாட்டே நானு
செரி செரி செரி செரிங்க
ஆ ஓகே ஓகே ரொம்ப ஹேப்பி உங்க கூட பேசுனதுல திருப்பி நாளைக்கு சந்திப்போ மார்னிங்
ஆ செரி ஓகேங்க நீங்க வேணா கால் பண்ணுங்க
இல்ல எனக்கு இது முடிஞ்சு போச்சு டாஸ்க் முஞ்சு போச்சு நீங்க தா எனக்கு பண்ணனு
அப்டியா செரி ஓகே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்போ அடுத்த கால் பண்டுமா
இப்போ இல்லக்கு மார்னிங் பண்றே நா மெசேஜ் போட்ற வாட்ஸ்அப் நம்பர் இத்தானே உங்கள்து செரி நா மார்னிங் மெஸ்சேஜ் போட்றனே
ஓகே ஓகே